ஆ
ஆ வணக்கோக்கா எப்டி
நல்லா இருக்கே கவினிதா நீ எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கே வீட்டுக்கு வன்ட்டிங்களா
வன்ட்டே நீங்க நீ வீட்டுக்கு போ ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னியே போயிட்டு வன்ட்டியா
ஆமாக்கா மதியமே போயிட்டு வன்ட்டே
என்னாச்சு என்ன சொன்னாங்க
இது ஒண்ணு இல்லக்கா ஊழல் மாரி இருக்குன்னு சொல்ட்டு மருந்துதா குடுத்துருக்காங்க அது போட்டாலே போது அப்டின்னாங்க இப்ப கொஞ்சோ பரவால்ல
பாப்பா இப்ப எப்டி இருக்கா
இப்ப நல்லா இருக்காக்கா அது நாளைக்கி
இது நம்ம கை மருந்தா அரைச்சு போட்றியா இல்லன்னா கடைல எதாவது களிம்பு மாரி வாங்கி போட சொல்லிருக்காங்களா
ஆ கை மருந்துதா நாளைக்கு போடணு கை மருந்துதா போடணு இது டாக்டர் லோசன் குடுத்துருக்காங்க அது இத்தன் நாள் போட்டாச்சுல நம்ம செரி நாளைக்கு வேப்பிலையு மஞ்சளு வெச்சு அரைச்சு குளிச்சு பா குளிப்பாட்டி பாப்போனு நினை பா ஆமா ஏன்னா நாளைக்குதா மொத மொதல்ல குளிப்பாட்ட போறேன்னா பிறந்ததுலந்து இப்ப வரைக்கு குளிப்பாட் டல அ நாளைக்குதா மொத மொதல்ல வேப்பிலையு மஞ்சளு வச்சு அரைச்சு குளிப்பாட்டி பாக்கணுங்கா
ஓகே ஓகே ஓகே
இன்னு நாளைக்கு ஒரு தடவ குளிப்பாட்டி பாத்தோம்னா அதுல எதுவு கிருமி இருந்தா கூட
ஆமா சரியாயிரு
ம் நீங்க எப்டி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா நல்லா இருந்ததா
ஆ நல்லா இருன்ச்சு ஃப்ரெண்டோட பங்க்ஷன் எப்போ ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸு
ஆ
அதுனால இன்வைட் பண்ணியிருந்தாப்புல போய்ட்டு வந்தாச்சு
சேரி சேரி இன்னைக்கு நிச்சயதார்த்தமா என்னக்கா
ஆமா நிச்சயதார்த்தோ மேரேஜ் வந்து செப்டம்பர் தேர்ட்டீன் அந்த மாரி இருக்கு
சேரி சேரி நல்ல ஆ நல்லா டையோ இருக்கு என்னக்கா மேரேஜூக்கு
ஆமா நல்ல டைமு அதா நானு கேட்டே இவ்ளோ முன்னாடியே வெச்சுட்டீங்களேப்பா இன்னு இவ்ளோ டேஸ் இருக்கேன்னு அப்டி இருந்தாதா நல்லது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெடைக்கூ அப்டிங்கற
ஆமா இன்னுந்ச் செல பேர்ல்லா ஆறு மாசோ ஒரு வருஷங் கூட வெயிட்
வெயிட் பண்ராங்க ஆனா அந்த அந்த ஆறு மாசோ ஒரு வருஷ உட்டா நம்ம எந்த ஃபங்க்ஷன் வீடோ மத்த எதுக்கும் போக முடியாதுல நல்லதுக்கு கெட்டதுக்கு நல்லதுக்கூட போய்ர்லா கெட்டது எதுக்கு நம்ம அட்டன் பண்ண விட மாட்டாங்க
ஆமா போமாடியது தா இருந்தாலு அந்த அவுங்க ரெண்டு பேத்து குல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருங்களாக்கூ ஆமா செர் செரி அ இப்போ அப்பனாதா இன்னு ரெண்டு மாசம் சொன்னா இருக்கு அப்பனா தா நா கல்யாண வேலைலாம் பாக்க கரெக்டா இருக்கூ
ஆமா கல்யாணமு அதே ஃபங்க்ஷன் இதுல மண்டபத்துல வச்சிருந்தனு சொன்னா ஒண்ணுமே இல்ல பூவைக்க வந்ததே நம்ம என்ன ம் ஜூன் பதினேலு தா ஜூன் பதினேழு மா மாப்ள பாக்க வந்திருக்காங்க அதுக்குள்ளயும் பட்டுகிட்டு வச்சாச்சி
சேரி சேரி அதா இப்ப நிச்தார்த்தம் முடிச்சு இன்னு கல்யாணத்துக்கு எப்டியு கல்யாணுக்கு சேல எடு
ஆமா இனிமேதா எல்லா ஒர்க்கு இருக்கு அப்டின்ட்டு பொலம்பிட்ருந்தா
இப்பந்தா ஒன்னு ஒன்னா டையோ இருக்க மாரி தெரியு இன்னு கொஞ்சம் நாள் போக போக சீக்கிரோ டைம் முடிஞ்சிரூ
கட கடன்
ஆ எல்லா ஒரு வாரத்துக்குள்ள முடிஞ்ச மாறி இருக் உ அது மேரி எனக்குல்லா கல்யாண நாப்பது நாள் கூட டயோ இல்லக்கா
அப்டியா ஆமா நீ நம்ம எல்லா அங்க ஏதோ ஒரு இதுலஸ் கா காலேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது தான்ன
ஆமங்க்கா முடிஞ்சுட்டு ஏன்னா எனக்கு வந்து ந்து மாமா பையன் தா போன வாட்டு இவுங்கதா அப்டின்னு பே மொதல்லே பேசி வச்சிருந்தாங்க
ஆ
சரி திடு திடுப்புன்னு ஆமா காலேஜ் முடிச்ச இப்போ நா இந்த மேல முடிச் சொன்னா அடுத்த மார்ச்ல கல்யாணம் பிப்ரவரில சொன்னாங்க பிப்ரவரில எப்டி ஒரு ஃபாட்டி டேஸ்ல ஃபாட்டி டேஸ்சா ஒன் மந்த் இப்ப கூட இருக்காத பிப்ரவரில சொன்னாங்கனாதா ஆமா கடகடன் டேஸ் ட்டு நல்லா அதுக்கப்ரோ ஊடைல நல்ல பத்திரிக்க குடுக்குனு பத்திரிக்க மடிக்கனுஞ்சொல்லி அதுக் ஒரு ஒரு மு ஒரு வாரொ அப்டியும் போயிட்டு திருப் பி என்ன என் ஃப்ரரெண்ட்ஸ்க் குடுக்குணுன் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ்க்லா வேண்டான்டாங்க எனக்கு ஸ்கூல் அது மாறி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு மூணு பேரு தா
ஆ நீ எ ஏன் கிட்டல்லா வாயால சொல்ட்டு போனப்பா ஆனா நம்மலலா இன்வைட் பண்ணவே இல்ல
ஆமா ம் இல்லக்கா நா சொல் லலுன் இல்ல க குடுத்தா கண்டிப்பா வரணுன் நீங்ளு எபர்ட் எடுப் பிங்க எனக்கூ குடுத்து வந்த உங்களயு கவனிக்க கனு அன்னைக்கி நா வந்து எல்ல எப்டின்னா எல்லாத்தயு கவனிக்க முடியாது வீட்ல சொன்னோ அப்டின்னா ஆ அவுங்க அவுங்க பிஸில இருப்பாங்க எனக்கு அப்பா வந்து ஸ்டேஜ்லயே தான் நின்னாங்க நறயபேர் வந்திருந்தாங்ளா ஆமா நறயபேர் வந்திருந்தாங்ளா அப்ப வந்து இந்த மார்க்கெட்ல பாலாஜி ஸ்வீட்ஸ் இருக்கு குல்லக்கா அந்த ஸ்வீட் கட தா வச் சிருக்காங்க அங்க அப்பாவு அப்பாவோட ஃபிரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் தான் அதனால நா றைய கடைகளுக்குலா குடுத்துருந்தாங்ளா
அதனால அதுவே கூட்டோ நறைய வந்திருக்கூ
ஃபுல்லா மூணு பத்திரியக்கா மாப்ள வீட்டுக்கு தனி பத்திரிக்க எ நம்ம ஃபேமிலி பூரா ஒரு பத்திரிக்க ஊருக்கு ஃபேமிலிக்கு திருப்பி அப் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கட கட ஆமா கடைல உள்ளவங்க எல்லாத்துக்கு ஒரு பத் திரிக்க குடுக்குனு சொல்ட்டு அந்த தொழில் சங்கம்னு ஒன்னு உண்டு அந்த சங்கத்துல இருக்கவுங்க எல்லாருக்கு குடுக் க்குனு சொல்ட்டு வர்த்தக சங்கத்துலருக்க எல்லாருக்கு குடுக்குனு சொல்லி அவுங்களுக்கெல்லா சேத்து ஒரு பத்திரிக் க மூணு பத்திரிக்க அத குடுக் ஆமா அத குடுக்கறதுக்கே எங்க அப்பாக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிட்டு அப்பா மட்டு குடுக்கல அப்பாவோட ஃப்ரன்ட்ஸ் அந்த ரெண்டு சித்தப்பா இருந்தாங் அவங்களு குடுத்தனால நறைய பேருக்கு பத்திக்கை
ம் ஏன்ன என்னோட மேரேஜு இப்பதா அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க இந்த மே மன்த் கூட ஒண்ணு பாத்தாங்க பாத்துகோங்க வீட்டுக்குலா வந்து பூவெல்லா வச்சாங்க பூ வைக்கிற லெவலுக்கு போச்சு அப்புற என்ன ஆச்சு அப்பா அது ஒட் ட இது ஓட்டன்னு ஒரு பத்து மாப்ள கிட்ட தள்ளிவுட்டாங்க
அது ஃபஸ்ட்டு அப்டிதாக்கா இருக்கு அப்புற டயோ வந்துட்டு அப்டின்னா நிக் க்காது ஏனா எங்க வீட்ல எங்க அத்த சொல்வாங்க ஆமா உண்மதா ஏனா எங்க பக்கத்தீட்ல இப்டிதா ஒரு அக் அக்காவுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து என்னன்னா வேண்டா வேணானு சொல்ட்டு கழிச்சுட்டே இருந்தாங்க
அ அப்புடிதா எங்கப்பாவு பண்டாங்க ஆ இப்ப இங்கப் பாரு எனக்கே டுவெண்டி சிக்ஸு
எக்கா டொண்ட்டி சிக்ஸாது பரவாலக்கா அந்தக்காக்கு முப்பது இப்ப ஆய் இப்பன்னா ஒரு மாப்ள வந்துருக்கு மாப்ள சென்னையா
ஆ ஆனா மேக்சிமம் இப்ப இப்போதைக்கி என் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கில்ல மேரேஜ் ஆய்ருக்கது எல்லாமே சென்னை சைடுதா மேரேஜ் முடிச்சி வெச்சுருக்காங்க ஏ எல்லா பசங்களு இந்த ஊர்ல இருந்துட்டு எதுக்குதா சென்னைய தேடி போறாங்
அதான்க்கா சென்னை கோயம்முத்தூர் சென்னை கோயம்
ஆ நம்ளுக்கு இந்த சைடு நீ யோஸ்த்து பாரு ஐ டி கம்பெனிஸ் நறைய டெவலப்பாயிட்டு பிரான்ச் வேணா சென்னைல இரு
டெவலப் ஆகுதுக்கா ஆனா ம் டெவலப்பாகுது அதுக் தக்குன்ன சாலரி வந்து ஸ்டா
உனக்கு சேலரி கம்மிங்கும் போது இந்த சர்க்கிள்ள என்ன எக்கனாமிக் லெவளோ அதுக்குத்தான உனக்கு குடுப்பாங்க அங்க வந்து நீ அதுக்கு தகுந்த மாரி எல்லாமே எக்ஸ்பென்சிஸ் ஆகுறத எந்த பசங்களு செரி இந்த இந்த காலத்து ஜென்ரேஷன் வந்து யோசிக்றது இல்ல
அத யாரு யோசிக்க மாட்டேக்கெங்க எங்க அத்தானு அங்கதான்க்கா வேல பாத்தாங்க சென்னைல ஒரு ஐ டி கம்பெனிலதா வேல பாத்தாங்க என்னன்னா மு நாலு வருஷம் போனாங்க கொரோனாக்கு முன்னால இப்ப கொரோனா ஒட்டிதா என்னாயிட்டு ஆ அதுக் ஆமா பீப்பிள் தல்லுனுல்ல இவுங்க வந்து வந்திருந்தாங்க இங்க அப்போ என்னாயிட்டு இங்க வர வரவு ஃபர்ஸ்ட் களிப்புனு சொன்னாங்க ஆனா எங்க அத் தான் வந் நீங்க நல்ல கேண்டிடேட் போல அதனால எடுக்கல வீட்லேந்து ஒர்க்ஃப்ரம் ஹோம்மு இவுங்க உக்காந்த எடத்துலயே இருந்து த்து ஒடம்பல்லா ரொம்ப இதாக ஆரம்பிச்டு உக்க ஆரம்மிச்சிட்டு அதுனால என்ன ன்டு எங்க மாமா நீ அங்க இருந்தது போது இருந்து ஒடம்பு பாக்காம எண்ணத்த போட்டு இது பண்ணிக்கி ஏ அப்டின்னு சொல்ட்டு வேண்டா ஆமா இங்கி எப்பயு ஹோட்டல் தான பாத்தி இருந்தாப்பனா அப்டியே மாமாக் வேர ஒடம்பு செரில அதுனால ஆமா அதுனால என்னா ஆயிட்டு இங்கயே இருந்துட்டாங்க அங்க பாக்கல இங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால இங்கயு ரூம்புக்குள்ள போனா அப்டியே அந்த லேப்டாப்ப வஸ்டே ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிற மாரிதானே இரு க்கு லாகு லாகின் பண்ணி லாகொட் பண்றமாரி ஆமா அதுனால என்னாயிட்டு கொஞ்ச நாள் விட்டு வேண்டான்ட்டாங்க இப்போ கூடி பாத்தோம்னா அந்த சேலரிக்கு இது வந்து கம்மி தா இருந்தாலு இது நம்ம வீட்லேந்து போய்க்லா ரூமுக்கு வாடக கெடையாது சாப்பாடு வீட்லதா பொய்ட்டு வர செலவுமே நமுக் கொஞ்ச கம்மி தா பஸ்ல போனாலு செரி ஒரு வெ டூவீலர்ல போனாலுஞ்செரி
ஆமா ஆமா
பேரு பண்ணய்லி இங்க வந்து சேலரி அங்க டொண்ட்டிஃபைவ் தௌசண் வாங்குனா இங்க ஃபார்டீன் தௌசண் தா கெடைக்கு அங்க ரெண்ட்டு வந்து ஒரு மந்த்துக்கு ரூமுக்கு வந்து ஃபைவ் தௌசனு சிக்ஸ் தௌசண் அப்
ஆ எக்ஸ்பென்சஸ் அப்புடியே பாதி ஒனக்கு அதுலே செலவாயிருது அப்ப வீட்டுக்கு என்ன அனுப் ப முடியு சாப்பாடு நல்லாருக்க மாட்டுகினு எங்கொர்ந்து என்னோட ஃப்ரெண்ஸ்ஸ டக்லல்லா நறைய ஹஸ்பண்ஸ் அங்க ஒர்க் பண்றத்னால அவுங்கல்லா சொல்லுவாளுக ஏ ஹஸ்பண் பாவம்பா வரும்போது மெலிஞ்சு வராங்க ஏன்னா சாப்பாடு சுத்தமா சரி இருக்காதா
ஆமா இங்க வந்து சாப்பாடு எப்டினா ஹாஸ்டல்ல வந்து காலைலியு நைட் ட்டுமா மதிய வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ்லே ஆஃபீஸ்ல நல்லாருக்கு போல ம்
கு சொல்வாங்க அதுவுமே என்ன குடுப்பாங்க இந்த கூட்டாஞ்சோறு தயிர் சோறு
அது ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு ஆமா ஒன் வீலாதா ஒன் பாட் மீலாதா குடுப்பாங்ளா அது வந்து அதுக் கூட நா எல்லாருக்கு போல ஆமா அது கூட நல்லாருக்கு போல காலைல ஹாஸ்ட்டல்ல சாப்ட்டு வருன்னு இவுங்க வந்து எப்புடினா இவுங்க இதுக் கு பே பண்ற மாரி இருக்கு போல இவுங்க ஆஃபீஸ்ல அது ஃபுட்டுக்கு தனியா அதுனால என்ன பண்ணிர்க்காங்கனா இதுக் கு அதுக்கு ஹா ஹாஸ்ட்டல்யு பே பண்ணி ஏ இங்யு பே பண்ணணுன்ட்டு வேண்டான் சொல்லிட்டு ஹாஸ்ட்டல்ல மட்டுமே சாப்புற்ற மரி இது பண்ணிருக்காங்க
ஆ ஆ
வெலதுக்னாலே வெளியே சாப்புனு வெளிய சாப்ட்றது பிடிக்கல டூ ஒடம்பு வெய் வெய்ட் வெய்ட்டுப் கொறை ஆரமிச்சிட்டு அல்சர் மேரி வந்து ஆ வயிற் ரொம்ப புண்பட்
அங்த சம்பாதிக்கிற காசதா நீ அந்தவ்வ ஒடம் சரியில்யா அதுக்கே பாதி எக்ஸ்பென்சிஸ் ஆயிருமே
பெய்ரு அத்னால இங்க வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்ட வீட்லேர்ந்து ஹாஸ்பிட்டலுக் போய் பெட் ப்ளே ப்ளட்டெஸ்ட்லா எடுத்து பாத்ட்டு கொஞ்ச லீ்வ்லிருந்து அப்டே ஒரு மூண் மாச அப்டே போச்சு அதுக்கப்றமு சரின் சொல்ட்டு ஆஃபீஸ்ல ஃபோன் போட்டு கூப்டுட்டே இர்க்காங்க நேர்ல வரஸ் சொல்லின் சொன்னோனே போனாங்க
ஆ
பெய்ட்டு தா இப்ப கொரனா ஒட்டி எல்லாரு அவுங்க ரூமுக்குலா இது பண்ண முடியாதுல கொரனா பறவிக்கிட்ருந்த அந்த பீக்ல இருந்த டைம்னோனே அவுங்கொவ்ங்க வீட்டுக்கு போணுனே வண்ட் டாங்க அப்டி வந் இங்கேர்ந்து பாத்தாங்க அதுக்கப்பறந்தா இவு இப்புடி இருந்தா ஒப்பேறாது ஆளு டயத்துக்கு சாப்புட மாட்டேங்கா இவன இது என்னனா ஹாஸ்டல்லே நம்ம சாப்பாடு தனியு அதுக்கு தனியான்னோனே இவுங்க என்ன பண்டாங்க ஒரு நேர சாப்டாம அப்புடி இத்பண்ண ஆரம்ச்
ஆ எல்லாருமே இந்த வெளிய போற பீப்புள்ஸ் எல்லாருமே இந்த மென்டால்ட்டிக்கு மாறிர்தாங்க ஏனா சாப்பாட் நல்லாருக்க மாட்டுகி என்னத்த போட்டு சாப்புட அப்டிங்கிற இதுலே அந்த ஆஃபீஸ் போறது ஆஃபீஸ்லேர்ந்து வந்து அப்டே ஸ்டே பண்றது அப் ப்டியே போயிர்ச்சி அந்த ஆஃபிஸ்ல போய் சாப்ட்றதுமு ஒரு நேர சாப்பாடு தா காலைல ஃபுட் எடுக்காம இருந்தாலே ஆட்டமேட்டிக்கா எல்லா ப்ராப்ளமு க்ரியேட் ஆயிற்
அதேதா இங்யு அவுங்க என்ன காலைல பஸ் புடிச் போணு மா இல்ல எப்டி கிட்டதானான் தெர்ல ஏனா அவ்ளோ க்ளோஸ் கிடயாதாப் புவா அதுனால தெரிய்ல சரி அதுனாலதா வேண்டான்ட்டு இங்க வந்தாங்க இங்க வந்து என்னனா ஒர்க் ப்ரம் ஹோம்னு சொல்ட்டு ரூம் யந்து இதுலுயே லேப்டோப் முன்னாலே உக்காந்து இர்க்கவு நாங்ளா லீவுக்கு போனா கூட செலஞ்சி பொய்ட்டு ஒன்னே வர்ரமர் இருக்கு அப்போம்னா பாக்யே மாட்டே என்னடா வீட்ல தான இருக் கொஞ்ச நாங் பாக்லயே அப்டிங்க மரிதா இருக்கு ஏனா அந் அந்தளவா ப்டே இருந்த மேர் இருந்ச்சா ஒன்னேதா வேண்டா நீ இப் ஒரு வேலையு பாக் வாணா வீட்ல ஆமா வீட் தி இத பாத்தாலே
ஆனா ஒன்னு நம்ம அ ஒருத் ஒருத்தனுக் கீல வேலப் பத்து அவனுக்கு அடிம்யா இருக்கறத உட இந்த மாரி ஓன் பிஸ்னஸ் ஸ்டாட் பனி நம்ம நாலு பேருக்கு வேல குடுத்தாலே முடிஞ்சு போச்சு
ஆமா இப்ப இது வந்து மூணு ஜென்ரேஷுன் ஆயிட்டு தா எங்க தாத்தா தாத்தாக் அப்புற மாமா மாமாக் அப்ப இப்ப இவுங்க அப்டிவம் ஆமா இங்கியு அப்டே ஆமா இங்கே இப்டி இர்ந்துங்கிட்டாய் இது என்னனா
என்னதா நம்ம ஒருவ் ஓன் வேய தேடி போனா அது ஒரு சைடு ஓடிட் இருந்த அந்த பரம்பரையா
ஆமா அது எது நம்மள விடாதுங்கிறது உண்மதா ஆமா இப்ப அத் அத்ததா சமயல் அத்ததா ஃபுல்லா காலையில எல்லாமே நா முடிஞ் நா முடிஞ்ச ஹெல்ப் தாங்கா பண்ணுவே
அப்புடியா சமைக்க தெரியாது
க்க தெரியலனா சப்பாத்தி தோச
ஆ அந்த மாரி ம் அனா ஹோட்டல்ல ஃபுல் அண் ஃபுல் சமைக் கிறது ஆள் போட்டா
இல்ல அத்ததா இதி நாங்க காலைலே மெனு எப்டினா இட்லி பூரி வட உம்மா உளுந்த வட பருப்பு வட மொச்ச இது வந்து அத் மாமா வந்து பூரியு வட ரெண்டு போட்டுருவாங்க
ட்ருவாங்க ஒடம்
ஆமா ஒடம் சொல்லன்னா இப் ம ஸ்டண்ட்டு வச்சிர்க்குக்கா ஜெல்லு வச்சிருக்
ஓ சேரி சேரி சேரி ஆப்ரேஷனு சேரி சேரி பண்ணக்கூடாது பூரிக்கிலா இப் பெசஞ்சி பண்றதுக் தா இப் மே ஆட்டமேட்டிக் இதா அந்த வச்
அந்து ஆமா நீப்பா அது வந்து தனியா கெடக்க மடக் கா டைப்பன்றதோட சேத்துதா வருது அதுனால அது வாங் வெல ஆமா மாவு பெசயற்கு அந்தே